ஃப்ரீயா
ஆ ஹலோ கேக்குதுங்ளா ஆ ஃப்ரீதா ஃப்ரீதா இது அ அக்சனன் ஸ்கூல்னு ஒண்ணு இருக்குல்ல நீங்க அங்க ஒன்ஸ் ட்ரைப் பண்ணி பாக்கலா இல்ல
அக்சதன் ஸ்கூல்ல ஏற்கனவே தா ட்ரை பண்ணதே
ஆ ஆ
அது ரொம்ப நல்லாவே இல்லன்றாங்க
அப்டியா ஆனா ஆனா ஸ்கூல்ஸ் பாக்கனா ரொம்ப சூப்பரா அப்டியே வெளியந் ஆ ஹை கிளாஸ் மாரியே இருக்கு
ரொம்ப வசதி இப்ப ரக்ஷிதா தம்பி போடுறதுக்கு முன்னாடி அங்கதா ஸ் ஒருவாட்டி பாக்கலாமா செரி ஃபர்ஸ்ட்டு டூ இயர்ஸ் அப்டி வேணா போட்டுலாமான்னு கூட யோச்சோ
ம் ம்
என்ன சொன்னாங்க இந்த பேசிக்ஸ் இங்க இங்கேயே சொல்லி தர பேசிக்ஸ் கூட அங்க கெடையவே கெடையாது அந்த தப்பு மட்டு பண்ணாதீங்க அப்டின்ட்டாங்க யார கேட்டாலு அதா சொன்னாங்க
ம் ம் ம் ம்
டீச்சர்ஸ் எல்லா வந்து கொஞ்சோ இதுவாவே இல்ல அப்டின்னு சொல்லிட்ருந்தாங்க
ம் ம் நாலேஜ்ஜுபிளா இல்ல அ அ அ
சொன்னா சொல்லிட்டு இருந்தாங்க
ஆக்சுவலி நா காலேஜ் முடிச் ட்டு போறப்பயே நா சும்மா அங்க போய் ரெசூம் குடுத்தே சும்மா ஆபீஸ் அட்மீனா போலா அப்டின்ட்டு
ஓகே
ஆ ஜஸ்ட் மா ரெசி மட்டு குடுத்த அப்ப நா எதுவு எதுவு வேணாம்மாண்டு வன்ட்டே நானு சேரி எதுக்கு அப்டின்ட்டு ஏனா அப்பதா ஓபன் புதுசா ஓபன் பண்ணாங்க பாக்கவு அப்டியே அப்டியா எனக் எனக்கு ஞாபகம் இல்ல ஆனா போ போனது மட்டு ஞாபகோ இருக்கு ஆனா
ஸ்டாஃபுன் சொல்லிட்டு ரெஸ்யும் குடுத்துட்டு வந்துருவ
அப்டியா எனக்கு சுத்தமா ஞாபகோ ஆனா போனது மட்டு ஞாபகோ இருக்கு ஆனா எனக் அ நீங்களு நானு போணமா இல்ல வேற யாரு கூடயா போணமா என்னனு தெரியல
போனோமே
ஆனா அப்பல்லா ரொம்ப அப்பதா ஓபன் பண்ண புதுசுன்னு நினைக்கிறே நம்ம போறப்ப கரெக்ட்டா அப்டி அப்டியே ப்ரப் பாக்கவே வெளியேந்து பாக்கவே ப்பா என்னடா இது அமெரிக்கால இருக்கிற மாரி இருக்கு ஸ்கூலுன்ற மாரி இருக்கு
அ இப்பல்லா ஒன்னுமே இல்ல அது யாரு கேட்டாலு அப்படி தா சொல்றாங்க ஃவொஸ்ட்டு சிக்கன் நல்லா இல்ல அப்டிங்கற மாரி சொல்றாங்க பசங்க கு அந்த ப்ளுயன்சில்லா வரவே இல்லய இங்லீஷ்லா ஆனா ஒண்ணுமே தெரில அப்டிங்கிற மாரி சொல்றாங்க தெரில அது எப்டி தான் தெரியு அவங்க ஜிம்ல இருந்தாங்கல்ல தேவி அவங்களுமே அந்த ஸ்கூல்ல தா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க
அப்டியா ஆ ஆ ஆ ஆ
அங்க அக்ஷலா தா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க அவுங்க
ஜிம்முக்கு வன்டாங்ளா
ஆமாமா ஓன் பிஸ்னஸ்ன் ஸ்டாட் பண்ணதே அவங்க
இல்ல ஆக்சுவலி அந்த தேவி எ கூட ஒர்க் பண்ணாங்க நா இப்ப நா ஒர்க் பண்றல ஆஃபீஸு ஏ கூட கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணாங்க அவங்க
அப்படியா
ஆம்மா எ ஆபிஸ்ல எ கூட ஒர்க் பண்ணாங்க அப்பதா எனக்கு அவங்கள நல்லா தெரியு எனக்கு நல்லா பேசுவாங்க
ஓகே ஓகே
தோ அவங்க இங்க ஃபஸ்ட்டு ஒங்க வீட்டு பக்கத்துல வச்சிருந்தாங்கள ஜிம்மு அப்போலா எப்போ ரோட்ல பாத்தா நல்லா பேசுவாங்க இப்பலா மாத்திட்டாங்க பலய ஜிம்மு எங்கோ வே வேற ப்ளேஸ் மாறதுல இருந்து இப்ப அவ்ளோ கான்டக்ட் இல்ல
இங்க சரஸ்வதி ஸ்கூல்ல என்ன மாத்திருக்காங்க இல்ல நா ஆ போன எனக்கு பக்கத்துல இருந்த வரைக்கு எனக்கு கம்ஃபர்டபிளா இருந்துச்சு இப்ப நா இங்க இங்க வந்ததுல இருந்து போற்துக்கே முடில
ம் இதுவு பக்கத்து தான நீங்க வாக்கிங்லே போய்லாமே
வாக்கிங்லே போலா டைமிங்தா எனக்கு வே செட் டாவ்ல அது அவவங்க ஃபுல்லா அந்த சோசியல் மீடியாலதா கொஞ்சோ கான்சன்ட்ரேட் பண்றாங்க ஒர்க் அவுட்ஸ்லலா இப்ப கான்சென்ட்ரேட்டே ரொம்ப இல்ல
அப்டியா ம் ஆமா சோசியல் மீடியாஸ்ல வ்யூஸ் அவ்ளோ போது அவங்களுக்கு
ஆ அவங்குளுக்கு என்னன்னா அவங்குளுக்கு அவங்களுக்குன் செட்டான ஒரு பத்து பேர வச்சுனுருக்காங்க அவங்ககிட்ட இது பண்றது பேசிக்கது
ம்
மூலியமா வீடியோஸ் பண்ணிக்கிறது அப்டி தா ரொம்ப இந்த மாரி கான்சென்ட்ரேஷன்ல்லா கொஞ்சோ கம்மி ஆய்டுச்சு
ஃபஸ்ட் இருந்ததோட
ஃபஸ்ட்டு இந்ததோட ஆமா
ம் ம் ம் ஆனா ஃபர்ஸ்ட்லா நல்ல ரிசல்ட் இல்ல உங்களுக்குல்லா
ஆ ஆமா இப்ப எனக்கு போனாலு எனக்கு எஃபக்டே தெரியல வேஸ்ட் இன்ன கூட தௌசண்ட் இப்ப தௌசண்ட் போர் ஹண்ட்ரட் ஆக்கிட்டாங்க
அப்பா கொஞ்சோ இது ஃபேமஸ் ஆனவுட்னே ஏத்திட்டாங்களா
ஆம்மா இப்ப த்ரீ மந்ஸ் இதுவு ஃபோர் மந்ஸ்ன்னு சொல்ட்டு போட் டு இது பண்ணி எல்லா காசுதா வாங்க பாக்குறாங்க சோசியல் மீடியால கொஞ்சோ கான்சன்ட்ரேட் பண்றாங்க
அப்ப நமக்கு செட் ஆகாது ஆமா
அதுக்குனே ஒரு நாலஞ்சு கேசஸ் இருக்கு கூடவே சுத்திட்டு அதே அதுங்களே ஆ அவுங்களே சுத்தி சுத்தி அவங்களதா வீடியோ எடுப்பாங்க அவங்களே தா வருவாங்க அந்த வீடியோவ்ல
ம் ம்
சோ அதெல்லா எனக்கு என்னவே எனக்கு இப்ப இப்புடி நம்ம பே பண்ணிட்டு நம்ம ஒண்ணுமே வேல்யுவே இல்லாதப் பணி போற மாரி ஒரு எஃபெக்ட் ஃபீலு சேரி ஃபஸ்ட் வாக்கிங் தானே போயிட்டு இருந்தோ அதே மாரி போலாம் அப்டின்டு விட்டாச்சு
ம் ம் ம் புறப்டாச்சு இப்ப இல்ல இல்ல நா யார்ட்டையூ சொல்ல மாட்டே நா யேன் சொல்ல போறே ஏன்னா இப்ப அவுங்க என்ன சொல்றத்து ஏங் கூட தா ஒர்க் பண்ணாங்க இங்க இருக்கிறப்போ நல்லா பேசினாங்க அவுங்க கொஞ்சோ ட்ரெண்டானதுக்கு அப்புறோ எங்க கால யருமே அட்டன்பன்றது இல்ல அந்த மாரி இப்பட்லா இருந்தாங்க ஏன்னா என் பிரெண்ட் ஒருத்தவ்ரு அவங்களும் தெரியு அவர அவர் ஒய்ப் சேக்கறதுக்காக அவங் கால் பண்றாரு மெசேஜ் பண்றாரு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்கிறாளு
ஓ சேரி செரிங் செரிங்
அதா என்கிட்ட சொல்ட்டு இருந்தாரு என்னா எதுவுமே பண்ண மாட்டேறாங்க அப்டின்னு அதா சோன்னே எல்லாம் கொஞ்ச டைம் அதுக்கப்ப கொஞ்சோ அப்றம் ஹை லெவல் போனதுக்கப்புற எல்லா இந்த மாரிதா பண்றாங்க
அ ஆமா
ஆ அதென்னா இங்க இருக்கிறப்பல்லா சொல்லுவாங்க யாராவது இருந்தா சேர்த்து விடு ஏதாவது இருந்தா இது அப்டி இப்டின்னு சொல்லுவாங்க ஆயத் கொத் கொஞ்சோ ட்ரெண்ட் ஆயி கொஞ்சோ நெக்ஸ்ட் லெவல் போனதுக்கப்புற அவங்க அப்டியே டோட்லா சேஞ்சுடு
இப்ப வர்க்க எல்லாமே விஐபி கஷ்டமர்ஸ் தா
ஆம்மா எல்லாமே விஐபி கரெக்டா தா ஆமா
அதனால அவங்க அதுல என்ன கான்சென் அவுங்க மூலியமா என்ன சேவை கிடைக்கு என்ன பண்ணலா அப்டிதா அவங்களோட தாட் இருக்கேகண்டி
ம்
பண்ணணோம்ன்னு இல்ல எல்லாமே டாக்டர்ஸ் மோஸ்ட் டாக்டர்ஸ் தா வர்றது எல்லாமே
ஆ அனா இதுல ஒரு ஹைலைட் பாத்தீங்கன்னா வர்றவங்க எல்லாமே அந்த சேட்டுங்களா இருக்காங்க என்ப் இப்ப நா ஒரு ஜிம் போறேன்ல அதுல கூட உமன்ஸ் எல்லாமே சேட்டு சேட்டுங்கதா வராங்க
காசு அவ்ளே இருக்கு
அ
நெறய காசு இருந்தா எதனா போய் கொட்ட வேண்டியத்தா
ஆமா ஆமா
ச
அத்னால அ நானு அததா நோட் பண்ணே என்னா எல்லா ஜிம்லயு இவுங்கதான நறைய போர் இருப்பாங்களே அப்டின்ட்டு
ஆ அத்தாங்க அதையு சேரிங்க
ம் ம் ம் ம் ஆச்சுவ்லி எ அக்காக்கு நா கேட்டுட் இருந்த அவுங்கிட்ட எனா அவுங்க அந்த பி சு ஒடிய ப்ராப்ளம்லா சிப்ட் பாக்குறதா அப்டி சொல்ட்ருந்தாங்க
அ ஆ
அதா எ அக்காவே கே கால் பண்ணி கேட்டுட்டு இருந்த எ அக்காவ அனுப்சுடுவா எ அக்காக் அக்காக் பி சோடி ப்ராப்ளம் இருக்கு
ம் ஆமா
சொன்னாங்க அது வந்து இதுலயே நம்ம ஒர்க் அவுட்லயே அது சரி பண்ணிக்லா நம்ம டாக்ட்ருகிட்ட போணுன் அவசியோ கடையாது நம்ம இன்டேக் ஃபுட்லியு சேரி நமக்கு ஒர்க் அவுட்லயு சேரி நம்ம அதுலயே செரி பண்ணிட்லா அப்டின்னாங்க
ம் ம் ம்
அந்தமாரி அவுங்க செரி பண்ணி ரிசெல்ட் நறைய பேர்க் குடுத்துருக்காங்களா
குடுத்துருக்காங்க ஆனா அதெல்லாம இருக்கு நம்ம எடுத்துக்குற ஃபுட்டுதா நம்ம வந்து நம்மளா போய் தேடி போய் பாக்க மாட்டோ நம்ளுக்கு அது அது நம்மளோட மைண்ட் அந்தமாரி யார்ன்னா நம்ளுக் சொல்லும்போது செய்யற்து நம்மளா செய்றதுக்கு நறைய வித்யாசோருக்கு
ம் ம் ம்
இது பண்ணதாலதா அவுங்க இது பண்ணதாலதா அப்டின்றமாரி நம்மளுக்கு அந்த தாட்ப்ராசஸ் வருல்ல
ஆமா கரெக்ட் ஆமா கரெக்ட் நீங்க சொல்றது ஹண்ரட் பர்சன்ட் கரெக்ட்டு
இப்ப ஃபுட் ரெஸ்ட்ரிக்க்ஷன்கூட நம்ம வீட்லயே நம்ளே பண்லா பட் நம்ம அங்க போனோனே சொல்லுவாங்க ஒரு எதோ வேத வாக்குமாரி இருக்கு அவுங்க சொல்லமோது
ஆமா
பரவால்ல இப்டி செல்றாங்க அப்டி சொல்றாங்கன்டு நம்ளா அப்றோ ஸ்டாட் பண்ணோனா இததா நம்மளு பண்ணோனா ஆனா அத பே பண்ணி ம் நம்பழுக்கு ம மரமண்டைக்கு அப்டி இருக்கு
ஆமா இப்ப எங்க வீட்லயு சேரி எல் எங்க அப்பா யூஸ் எல்லா எக்யூப்மென்ஸு இருக்கு ஜிம்முக்கு ஜிம் யூஸ் பண்ண எக்யூப்மென்ஸு நா சம்பந்தமே இல்லாம போய் இயர்லி பேக் போட்டு அங்க போய் பயங் அங்க ஜிம்ல போய் பண்ணிட்ருக்கே
பாருங்க அதேதா அதே எக்சைஸு நீங்க இத்ல போட்டாவே வரு ஆனா நம்ம அந்த டைம மெனக்கெட மாட்டோ நம்ம
இல்ல ஒருமாரியா இருக்கு அங்க போனா அந்துடைய அந்த நீர
ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்துட்னு அந்த ஃபாமுக்கு வந்தரோமேன்றமாரி வந்துட்ரோ
அதுதா அதா எங்க அப்பாவு கேட்ருப்பாரு உனக்கு நா சொல்லி தரே நீ எதுக்கு வேஸ்ட்டா போய் காஸ் கட்டிட்ருக்க அப்டினுவாரு நானு ஒரு மாசமா ஜிம் போறதில்ல ரெண் போயே ரெண்டு மாசோ ஆவுது தெரியாதனமா இயர்லி பேக் வேர போட்டே மந்த்
ஓ செரி செரி ஆமா என்ன ஜிம் எங்க இருக்க ஜிம் கூடுங்கனே
நா நியூ பஸ்டாண்ட் ஆப்போசிட்ல ஒன்னு இருந்தது அப்பதா ஓபன் பண்ணாங்க புதுசா எப்போ ஆஃபர் போட்ருந்தாங்க இயர்லி பேக்கு
ஓகே
இயர்லி பை ஜண்ரட்ன்ற மாரி போட்டுருந்தாங்க இயர்லி பேக்கா போட்ட மந்த்லி பைவ் ஹண்ரடு சிக்ஸ் தௌஸ்சன்ற மாரி
ஓ சரி சரி சரி
ஆ அதனால செர் ஓகே பரவாயில்லயே மந்த்லி பைவ் ஹண்ட்ரடு தான இந்தே இந்த ஆபர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்டு போட்டே இயர்லி பேக்கா போட்டது போட்ட ஒரு ஒரு ஃபோர் மந்த் அட இதுவா போயிருந்திருப்பே
ஆ
அதுக்கு முன்னாடி ஒரு ஜிம் போயிருந்தே அப்பல்லா நல்ல ரிசல்டு எனக்கு அப்பல்லா நா டூ தௌசண்ட் குடுத்து போன அந்த ஜிம்மு அய்யோ அவ்ளோ காசு கட்டிடோமே சொல்ட்டு மெனக்கெட்டு போனே அதுக்காகவே அப் இப்ப போறப்ப எனக்கு பயங்ற ரிசல்டு எ உடம்பு அப்டியே டோட்டலா டிரான்ஸ்ஃபாம் ஆச்சு அவ்ளோ ஒள்ளியா இருப்பன்டி நா பயங்ர டிரான்ஸ்ஃபாம் எல்லாருமே கேக்க ஆரம்பிச்சாங்க ஆஃபீஸ்ல பரவால்ல ஓ பரவால்ல டோட் டு டிரான்ஸ்பர்மேஷன் நல்லா இருக்கு எல்லாமே நெறைய கமெண்ட்ஸ் குடுத்தாங்க எனக்கும் நான் போட்டுக்க டிரஸ் எல்லாமே பத் தாம போய்டிச்சு அந்தளவு டிரான்ஸ்ஃபாம் ஆச்சு எனக்கு
சூப்பர் சூப்பருங்க
அப்றோ நடுல ஜிம்மு மாறன அப்டியே புஸ்ன்னு போயிடுச்சு மறுபடியும்
ஆ
இப்ப போணுன்ற மைண்ட் செட்டே வர்ல
ஆ அதேதான் நம்ளுக்கு தெரிஞ்சிடும் இதுதான் இவ்ளோதான் அப்டின்ட்டு
ம் ம்
நம்மளு பண்ணனு அத பண்ண முடிய மாட்டேக்குது அவ்ளோ‌ தான்
கரெக்ட் அது தான் வீட்ல இருந்தாலே அது தான் பிரச்சன
எக்கு சாப்பிட்லா காலைல புரோட்டீன்ஸுக்கு இத எடுத்துக்கலா சுண்டல் எடுத்துக்கலா எக்கு ஸ்ப்ரவுட்ஸ்சு மார்னிங் பிரேக் ஃப்ஸ்ட் அது இல்ல பழங்க எதுனா எடுத்துக்கலா அவ்ளோதான் மதியானம் எது சாப்ட்டாலும் காய் நெறைய வச்சுட்டு ரைஸ் கம்மி பண்ணிக்கணு சுகர் அவாய்ட் பண்ணிருணு சுகர் வேஸ்ட் பண்ணி ஆயில் வேஸ்ட் பண்ணி எடுத்ததே அவாய்ட் பண்ணனு இல்லனா சிம்பிள் லாஜிக் சவனா க்ளாக் முன்னாடி சாப்டணு
ம் ம் செரி ஓகே நம்ம நம்ம ட்ரை பண்ணி பாக் குறோ நானும் ட்ரை பண்ட்டு சொல்றேன் ம் சேர் ஓகே ஆ நான் கூப்பற ஆ